அ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுடா எப்டி இருக்கே
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்கன்டா
ஓகே ஓகேங்கா எல்லாரு நல்லா இருக்காங்க்கா
சேரி சேரி
என்ன பண்றீங்க
என்ன பண்றே லன்ச்சு சாப்பண்ணு போலாமா வேணாமா அப்டின்ட்டு உக்காந்துட் யோச்சுட்டு இருக்கே குட்டி பாட்டி கூட வெளையாண்டுட்டு இருந்தா
ஓகே ஓகேங்க்கா
சேரின்ட்டு அப்படியே நைசா அங்க விட்டுட்டு
ஓக் ஓகேங்க்கா ஓகேங்க்கா
என்னடா பண்றீங்க வீட்ல
வீட்ல சும்மாதாங்கா இருக்கோ போர் அடிக்குது
ஆ என்ன பண்றது தெரிலையா
என்ன பண்றதுன் தெரியில்ல ஈவினிங்னா கொஞ்ச நேரோ குட்டிஸ் வெளையாடுவாங்க கீழ அவங்கள பாத்துட் டு எதோ ஒன் பண்ணிட்டு இருக்கலா இப்போ வந்து எங்கியு போறதுக்குல வீட்லயே ஃபேன்க்கடில கம்முனு ஒக்காந்துருக்கலாமேட்டு ஒக்காந்தாச்சுக்கா
கரெக்ட் தா வெயில் எங்கயும் போம் முடியாது வாக்கிங் போறவங்க கூட காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போனு மாட்ருக்குது சாயந்திர இல்லன்னா சாயந்திர ஆறு மணி க்கு மேலதா ஆ வாக்கி் போனுமாட்ருக்குது
ஆமா பயங்கரமா வெயில் இருக்கு நாங்களு போயிட்ருந்தோ
ம்
இப்ப வேர் பொல சொன்ன ரொம்ப ஒரு மாரி எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகுகா அதையே அ நா வாக்கிங் எல்லா போயிட்டு வந்தேன்னா நானு குளிச்ச மாதிரி ஆயிடு அந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகு நல்லதுதா ஆனாலு வந்து கொஞ்சம் சோம்பேறி காரணத்துனால போறதுல்ல
இல்ல ஆனா காலையில கொஞ்ச ஏர்லியா போணுமில்லடா கு
ஆமா ஆமாங்கா போகணு ஆமாங்கா அது வீட்டுல குட்டி இருக்காங்கல்லக்கா வுட்டுட்டு போனா கத்துவாங்க
ஆமா
அதுனாலயே அப்டி இப்டின்ட்டு இப்ப போறது இல்லங்கா கொஞ்ச நாள் போனோ
அஹா
ஆ நானு போகணுன் தா நெனைக்கிறே எங்க போ மாட்டேக்குது கொஞ்ச வெயிட் கொறைக்கலா போலா
ம் ம்
அப்டின்னா வந்து போக முடியில
என்னடா பண்றது காலையில எழுந்திரிச்சுட்டு குட்டிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு செஞ்சுட்டு போனுனு நெனைக்கிறப்ப மணி எட்ர ஆயிரு அப்புற எங்க இருந்து போக
நாங்க நைன் தேர்ட்டிக்கு நை விட்டுட்டு வந்து நைன் ஓ கிளாக்குக்கு வாக்கிங் போவோ எல்லாரு வாக்கிங் போற டைம்ல ஆமாங்கா அப்டித்தா போயிட்ருந்தோ
அடடா
அப்புற வந்து வீட்டுல திட்டுனாங்க அன்ன துக்கு வந்துட்டு வாக்கிங் போறீங்க உங்களுக்குல்லா குறும்பா அப்டின்னு
இப்ப வெயில் பயங்கரமா வர ஆரம்பிச்சு ச்சு அதனால வந்து கம்முனு ஆமாங் கா அதனால வந்து கம்முன்னு அமைதியாயிட்டோ
ம் ஈவினிங் டைம் பாக்கலாம்லப்பா
ஈவினிங் டைம் அக்கா ஈவினிங் இப்ப சம்மருங்க துனால கிளாஸ் போட்ருக்கேங்க்கா
அ அ
மார்னிங் டென்னுக்கு போனாங்கன்னா த்ரீக்கு வருவாங்க மறுபடியு நா ஃபை தேர்ட்டிக்கு போனாங்கன்னா செவன் செவன் ஃபிஃப்டின் ஆயிடு நா வீட்டுக்கு வரதுக் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர அந்த ட அப்ப ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடி நா போனேனாதா அப்பயு வெயில் பயங்கரமா இருக்காங்க்கா போக முடியமாட்டேங்குது
ஓ
ஒன் மந்து டூ மந் து வெகேஷன்ல வந்து ஒன் மந்து கிளாஸுங்க்கா ஒன் மந்துதா வெகேஷன் அதனால வந்து செரி ஒன் மந்த் வந்து இது கிளாஸ் முடிஞ்சதுக்குப்புற பாத்துக்கலாம்ட்டு அப்புற அப்டியே விட்டாச்சுங்கா
ம் ஹும் ஹும் சேர் அப்ப ரெண்டு மந்த்தல நாம கொஞ்சோ வெயிட்டு போட்டாதா ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்றோ வெயிட்ட
கொறச் ஆஹா அதுவா கொஞ்சோ கொறஞ்சுரு அப்றோ நாம இன்னு கொஞ்சோ ட்ரை பண்ணோனா இன்னு கொஞ்சோ கொறஞ்சிரு
இவங்கள ஏ காலையில ஏந்திரி ஏந்திரி எந்திரின்னு ஆ அப் அப்றோ குழி குழின்னு கத்தனு சாப்பிடு கெளம்பு டைம் ஆச்சுன்னா அந்த நைன் வரைக்கு வந்து நமக்கு பீக் டைமா இருக்கு அந்த எயிட் டூ செவன் தேர்ட்டி டூ எயிட் நைன் வரைக்கு
ம் ம்
அதுக்குமேல வீட்டு ஒர்க் எல்லா பண்ணி முடிச்சோனா லெவன் ஆயிடு அப்றோ நம்பளோட நமக் ஆமாங்க்கா நமக்குன்னு எதாவது ஒர்க் நம்ம பாத்துட்டு இருந்தோனா அப்டியே டைம் போயிடு அப்றோ நடுல மிஷின் போடணு காய வைக்ணு அப்டியே நம்ம ஒர்க் நம்ம வீட் வாக்கிங்கங்றது வந்துதா வீட்ல நம்மளோட ஒர்க்க செய்யறதே நமக்கு பெரிய வாக்கிங்கா இருக்கு அந்த செல்ஃப் கேருங்கறது வந்து நம்ம கில்லாத போயிடுச்சு ஆமாங்க்கா
கால எந்திரிக்கும் ஐய்யயோ ஆமா இன்னக்கி சமைக்கணும்ல டக்கு டக்குன்னு எந்திருச்சு ஆரம்பிக்க நிக்க மாட்டேங்குது
ஆமாங்க்கா அது வேற இப்ப இவங்ளுக்கு என்ன து நம நமக்கொண்ணு செய்வோ இந்த வானரங்கலா எங்களுக்கு அது வேண்டாங்கு செரி என்ன வேணு சொல்லுங்கன்னா ஏதோ ஒன்ன செய்ங்க இத சொ இத செய்ங்கனு சொன்னாவாது நமக்கு ஓகேவா இருக்கு ஏதோ ஒன்று செய்யட்டுமானா உப்மாதா செஞ்சு தருவான்ன
ஏதோ ஆக்சுவலா அவருக்கு டிஷ்ஷஸ்ஸே பாதி தெரியாதுமா அவங்க இருக்கிற ஏஜுக்கு நா ஏதோ அது ஏதோன்னு அந்ததுலருந்து எஸ்கேப் ஆகனுங்க
அக்கா எதா ஒண்ணு ஆமாங்க்கா நா போ மறுபடியு அத போய் நா வாங்கிட்டு வந்து
செஞ்சு அனுப்பி இதுவே ஓட்டந்தா
ஆமாங்க்கா
என்னடா பண்றது இது கூட பரவால்ல சேட்ட எதாவது பண்ணிபுட்டாங்கனா அவங்கள வெரட்டி வெரட்டி புடிக்கிற வேல இருக்கே
அய்யோ கடவுளே
அது அதுக்கு மேல
இவங்க பின்னாடி சுத்துரோ பாத்தீங்ளா டே டே அங்க போவாத டே இத எடுக்காத இத பண்ணாத அத பண்ணாதனு சொல்றோல்ல நமக்கு அ துலயே வந்து பாதி வந்து வெயிட்டு கொறையணு ஆனா நம்ம ஒடம்பல்லா வந்து அதுக்கு கொறைய மாட்டேங்குது
அது பி பி தா வர கொறையாது பி பி தா வரு
பி பி தா வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு நானு சொல்லுவே ஏய் நீங்கெல்லா பண்றதுக்கு எனக்கு பி பி ஓவரா ஆக்சுவலா நா செக் பண்ணவே மாட்டேங்க்கா ரீசன்ட்டா எனக்கே ஒரு பயமாயிடுச்சு நா ஒரு நாள் அத எடுத்து வெச்சு மிஷின் எடுத்து செக் பண்ணா இவுங்க அப்பா என்ன ஒரு அதிசியோ நீயெல்லா இது பாக்குறியாங் மாரி சொன்னாரு நமக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஐட்டம் ட்ஸ்ல்லா வந்து அலர்ஜி அந்த பக்கமே நா போ மாட்ட ஆ உங்க கூடலா இரு இருந்தனா வேற என்னத்த பண்றது அப்டிம்ப ஆமாங்க்கா இல்ல உங்ளுக்கு வந்து ஓ நீங்க ஸ்கூல் பஸ்ஸா நா வந்து பிக்கப் ட்ராப்பு நாந்தா
ஒப்போ அதுனால பரவால்ல
அ பரவால்லயாங்க்கா இருக்கருதுலயே கொடூரமே அதாங்க்கா பஸ்ஸுன்னா கூட இன் கொஞ்சோ எயிட் தர்ட்டி நைன் ஓ கிளாக் கிளாஸ் ஆரம்பிக்குதுனா ஒரு எயிட் தர்ட்டி எய்ட்டுக்கு அப்டி பஸ் வரு உட்டா கூட கொண்டு போய் உட் விட்டுட்டு வந்துட்லா இந்த ஸ்கூலு பக்கத்துலயே வீட்ட நாங்க வச்சுக்கிட்டு நம்ப பீக் டைமுக்கு தா இங்கிருந்து கெளம்புறது அதயு கெளம்லனா அப்றோ லேட்ல தா அங்க போய் கேட்டுக்குள்ள விட்டுட்டு வரணு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது காலைல ஒவ்வொரு சமய நெனச்சா கம்முனு வேன் ஆச்சு அமுச்சு விட்ரலாமாங்குற மார்தா இருக்குது
ம் ம் செரி செரி சேரிடா என்ன பண்றது பண்ணிதா ஆகணு
ஆமாங்க்கா எதாது ஒன்னு இவங்கள நாம்ளு பிஸியா இருக்கணு அ உ ஹெல்த பாத்துக்கணு நம்ப
ஆமா ஆமா மெயினா அதுதா முக்கிய அவங்கள வந்துட்டு ஆ கரெக்டா டைமுக்கு சாப்ட வச்சு கரெக்டா படிக்க வச்சு தூங்க வைக் வக்கிறதுலருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு அது அவங்களையு பாத்துட்டு நம்மளயு பாத்
நம்மளயு பாத்துக்கிட்டோ ஆமா ஆமா நம்ம அவங்கள பாக் அவங்கள நம்ம நல்லா பாத்துக்குறோ அவங்கள விட நம்ம நம்மள சுத்தமா பாத்துக்குறதுல நம்ம ஜீரோவா இருப்போ
கரெக்ட்டு தா
நானு ஒவ்வொரு சமய நா யோசிப்ப நாம்ப ஏ இப்டி இருக் கோ அப்டின்லா யோசிப்ப என்ன பண்ணி தொலையுறது இது தா ஆகணுனு நானே நா நெனச்சுக்குவ
ம்
இல்ல எனக்கு நானே கொஸ்டின் கேட்டுட்டு நானே ஆன்சர் பண்ணிக்கிறது
சில டைம் அப்டிதா நானு யோசிப்பே என்ன நம்ம ஓடிகிட்டே இருக்க மார் இருக்கு நமக்கன்னு நம் என்ன செஞ்சு சாப்ட்றோ நமக்கு பிடிச்ச ஐட்டம்னா என்ன அதெல்லா செய்யிறதே இல்லயே அப்டின் கூட யோசி சிருப்ப
ஆமாங்க்கா ஆனா பாருங்க நீங்க காலைல எந்திரிப்பீங்க நம்ம அந்த ஒர்க்கு செய்யணு இந்த ஒர்க் நைட்டு படுக்கறப்ப நினைப்ப நாளைக்கு காலைல எந்துருச்சு இத பண்ணணு அத பண்ணு இத பண்ணு ஆனா நம்ம கலைல எந்திரிச்சோனா அப்டியே ஆப்போசிட்டா இருக்கு போ நம்ம அத நினைச்சத செஞ்சுருக்கவே மாட்டோ காலைல இருந்து நைட் வரைக்கு புல் பிஸியா இருப்போ நம்ம படுத்துட்டு யோசிப்பே நம்ம காலைல இருந்து நமக்காக நம்ம என்ன பண்ணுணோ போயா வாக்கிங் போனோமா இல்ல நம்ம ஹெல்த்துக்குன் ஒன்னு பாத்தமா இல்ல ஸ்கின்னுக்குன் எதாவது பாத்தமா இல்ல புடிச்சதுதா வாங்குனமா சாப்ட்டமான் எதாவது ஒன்னு யோசிக்கிறப்போ அங்க ஒன்னுமே இருக்காது ஏன்டா நம்ம இன்னிக்கு முழிச்சோங்கிற மாரிதா இருக்கோ
கரெக்டு
இல்ல இந்த கொஸ்டின்ஸ்ல நா நறய வந்து யோசிப்பே நம்ம வந்து கன்ஸ்டன்சியா நம்ம வந் இது இருக்கணூ ஒண்ணு பிளான் பண்ணோணா அது ரெகுலரா நம்ம பண்ணணு வாக் வாக்கிங் போணோ நம்ம டயட்டா சாப்புண்ணோ அ இல்ல நம்ம எக்சைஸ்னா அவ்ளோ சீக்கிறோ யோசிக்க மாட்டே என்ன்னா நா பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுங்கா அதனால வாக்கிங்காவது வந்து ஆ வாக் பரவால்ல ஆ வாக்கிங் பண்ணணோ இது அ குட்டாதாவது நம்ம ஹெல்த்தியா சாப்பட்ணோ
ஆமா இத் காலைல வந்துட்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல்லா குடிக்க சொல்லுவாங்க இந் நெல்லிக்கா லெமனூ அ அ ஆமா இதெல்லா குடிக்க சொல்லுவாங்க அதெல்லா கூட ட்ரை பண்ணனு நினப்பே பட் எந்திருச்ச உட்னே நமக்கு அவசரத்துல அவளுக்கு அதப் பண்ணின்னோ இவருக்கு ஏதாவது பண்ணிட்ணோ அப்படின் தா மைண்ட் ஓடுமே தவிர
இத்தெ நோட் பண்ண எல்லாம் கூட வைப்பே செல்லல்லா கூட வரும்ல்ல இவங்கல்லா இந்த மெனோல்லா போடுவாங்களல்ல அந்த மாதிரி நாமளும் மெனோ போட்டுல்லா செஞ்சு பாக்கலான்னு போடுவே ஆனா அத செய்ய மாட்டே
ஹ
ஒண்ணும் பண்ணது கிடையாது காலையில எழுந்திரிக்கிறோமா சமைக்கிறோமா சாப்பிடுறோமா இதுங்களெல்லா அனுப்பிச்சுட்டோமா ஆமாங்கா
ரொட்டினே இப்படித்தா ஓடிக்கிட்டு இருக்கு
ம் நம்ம ஏ நமக்குன்னே நம்ம எப்போ ஹெல்த நம்ம பாரத்துக்குவோம்ன்னு கேட்டா தெரியல கொஸ்டின் மார்க்
கரெக்டு தா அப்படியே போவ்வுமா இல்லை சேஞ்ச் ஆவ்மா அதுவும் தெரியல
நம் இல்ல சேஞ்ச் ஆகும் எப்பனா நாம நம்மளே நம்ம மைண்ட செட்ட மாத்திக்கிறப்போ
ஆமா மைன்ட் செட்
பர்ஸ்ட் நா வந்து நம்மளோட பிரியாரிட்டி வந்து ஃபமிலிக்கின்னு விட்டுட்டோ நாம நம்ப பிர்ரியாரிட்டி நமக்குன்னு நம்ம எப்போ யோசிக்கிறோமோ நம்ம இந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணுவோ
கரெக்ட்டு
ஆனா அந்த யோசிக்கிறது தா வந்து அவ்ளே சீக்கிரம் நம் பண்ண மாட்டோ
ம் ம்
அது யோசிக்கிறவங்கல்லா பாருங்க அவங்களோட ஹெல்த எல்லாம் நல்லாவே இருக்கோ கரெக்டா சாப்பிடுவாங்க கரெக்டா இருப்பாங்க அவங்களோட ஒர்க் கு பாத்தீங்கன்னா கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கோ
ஆமா எல்லா மெயின்டென் பண்ணுவாங்க
மெயின்டென் பண்ணுவாங்க நமக்கு அந்த மெயின்டனன்ஸ் எப்படிங்கறது நமக்கு தெரியல மெயினா எனக்கு தெ நா அத கத்துக்கணோ
நானும் தா கத்துக்கணோ ட்ரை பண்ணுவோ சின்ன சின்ன ஸ்டெப்பா முதல்ல வாக்கிங் போனோ மா அப்புறமா அடுத்தது பண்லா
ஆமாங்கா ஓகேங்க்கா
சரிடா சரி நானும் போய் லன்ச் சாப்புறே
ஓகேங்க்கா ஓகே ஓகே பாய்